ஹலோ
ஹலோ ஹலோ ய ஆ வணக்கோ இ இ இயக்கு இயக்குநர் வணக்கோ இயக்குனவர்களே வணக்கோ உங்களுக்கு ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ ஹலோ கேக்குதா
டேய் கேக்குதுடா ஒனக்கு கேக்குதாடா ஹலோ
ஹலோ அண்ணே
டேய் எனக்கு கேக்குதுடா ஒனக் கேக்கலையா
ஆ சொல்ண்ணே
என்னடா பண்றது கேக்குதா இல்லையாடா
ஆ கேக்குதுண்ணே இப்ப கேக்குது சொல்லுங்க
யோப் நீ நேத்து போல ஆயிருமோன்னு நெனச்சென்டா
ஆ
நல்ல வேல ஆ கேக்குதுதா ஏய் இல்லடா அதா தா இப்ப என்னன்னா வீட்ல தனியா இருக்கே கடுப்பாகுது ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது செ தனிமையா தோணுது அதுதா கூட ஊட்ல கல்யாணோ பண்ணி வைக்க மாட்டாங்க அது வேற விஷயோ ஓகேவா துணை தேட்லான்னா முடியில நம்மளுக்கு ஒரு துணைக்கி ஏதாது செல்ல பிராணிகள் ஏதாச்சு வளக் க்கலான்னு தோனுதுடா அண்ணணுக்கே செரி நீ தா அதிகமா சின்ன வயசுல இருந்து வீட்ல நெறைய நாய் பூன எல்லா வளத்தியே அதா ஓங்கிட்ட என்னன்னு ஒ ஒன்னோட ஒனக்கு என்ன தோனுது ஐடியா கேக்கலான்னு போன் பண்ணேண்டா உம் சொல்லு என்ன வாங்கல்லா சொல்லு ம்.
இல்லடா நா நா நாங்க வந்து எப்பின்னா இந்த நாட்டு நாய்தா நம்ம தெரு நாய்ல்லா இருக்குல்ல. அதுக்கு சாப்பாடு போட்டு அத அப்டியே நம்மகிட்ட இருக்கு வீட்டு வாசல்லியேருக்கு.
வாயில என்ன வெச்சிருக்க கொழ கொழ கொழன் பேசிட்ருக்க தெளிவா பேசு.
கேக்குதாணா இப்ப?
கேக்குது எது சாப்ட்ருக்கியா? இல்ல வாய்சே சதியில்லயேடா எதோ எதோ தல்லாடிக்கிட்டு பேசறது போல இருக்குடா அதுக்குதா அப்டி கேட்டே.
காத்து மொட்டமால்ல நிக்கிறணே காத்து அடிக்குது அப்பிடி கேக்குதா என்
காத்தடிச்சு உ உன்னோட வாய்சு தள்ளிட்டு போது அடே அல அலயா அலையா அலையாக அல அலையாக ஓகே ஓகே அ சொல்லு தெரு நாய் இல்ல நம்ம அ நாட் நாயி
ப்ப நா நாட்டு நாய்தாண்ணே வளக்குறே எதுவு வாங்கி வளக்கல.
அப்டில்லா யாரு அது நல்ல விஷ்யந்தான அது நம்ப இதுக்குன்னு போயி வெள்நாட் டு வெள்நாட்ல போட்ட குட்
ஆமா நம்ப இதுன்னா நம்போ சாப்பட்றத போட் டாலே போது அது சாப்டுட்டு கெடக்கு, அதுக்கு வந்து நம்ம பெடிகிரி வாங்குணு. அ ஷாம்பூ வாங்கி குள்ப்பாட்ட வேணு.
ம் பெ பெடிகிரியா பாம் ஆயில் வாங்கவே காசு இல்லாம சுத்திட்ருக்க அதுகுளுகென்னடா பெடிகிரி
ஹ்ஹ்
அய்யய்ய அதுதா கஷ்டோ அய் அது உண்மதா இல்ல இப்ப நம்ம நாயி நாட் டு நாயி நம்ம கூட இந்த சுத்திட்ருக்க நாய்ங்கனா இ து நம்ம ஊருக்கு ஏத்த போல அந்த சாப்பாடு அந்த உணவு எல்லா அதுவே எடுத்துட் சாப்டு, ஆமா எங்கியேந்து ஒன்ன கூட்டுவந்து வெச்சுட்டு
அதுக்கு ஒரு பெட்டு வாங்குணு அதுக்கு ஒரு எடம் பாத் து வெக்கணு இதுன்னா அப்டியே நம்ம வீட்டு போர்ட்டிக்கோலயே படுத்து தூங்கிண்ணா அது.
ஆமால்ல அப்டே வாசல்ல முன்னாடி அப்டி வீட்டுக்கு முன்னாடியே கெடக்கு அப்டியே வாசல்லியோ செட்டுலியோ போர்டிக்கோவுலியோ எங்க எடோ கெடக்கோ அப்டியே அழகா படு தூங்கு ஆமா ஆமா ஆமா அதுகெல்லா
ட்டு குள்ப்பாட்டி உட்றுவோ.
அப்டியா சேர்ரா சேர்ரா நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ நீ ஓகே ஓகே எப்டி நீ குளிக்கும் போது ஒ சேந்து ரெண்டு பேரு குளிப்பீங்களா இல்ல தன்தனியா குளிப்பு குளிப்பாட்டுவியா?
வாரத்துல சனி ஞாயர்ல எப்பயாச்சு ஒரு நாளு ஓஸ்ஸ வெச்சு தண்ணி அடி ச்சுட்டா அது போயிடு.
ஓகே ஓகே ஓகே கொஞ்சோ வெய்யிலுக்கு அதுக்கு இதுவு இதாருக்கு.
ம்.
ம் ஓகேடா ஓகேடா இல்ல ஏனா இப்பதா நாத் அதுக்கு முன்னாடி வந்து எதோ வீட்ல அடம்புடிச்சு எதோ நாய்லா வாங்கி வளத்தல்ல ஜெர்மன் ஜெஃபடு அப்டி நீ எதா ரெண்டு மூன் நாய் வளத்த அது
பொமேரியன்னு இது நாய்தா நா வளத்தே.
ம்ம் ஏ ஒடம் செர்லாமா செத்து போச்சிங்ளா?
பொமேரியன் வந்து அது மு முடி பொ பொ ஷாம்பு வருண்ணே அந்த ஷாம்பு வந்து ஒரு மாசம் போட்டா முடி நல்லா இருக்கு. அதுல ஷேம்பு போடர்த நிறுத்திட்டன்னா முடி கொட்டுது, வீடெல்லா முடியா இருக்கு.
ஓகே அய்யயோ அது அது தாண்டா அந்த ஷேம்பு மட்டு வாங்க கூடாதுனே ஏனா ஷேம்பு வாங்காமவுட்டா கூட இயற்கையாவே அது முடி சாஃப்டா ஷேம்பு என்னேன்னா இப்போ
போ சு அதயே போட்லன்னா கொட்டிடுது
அதா அது ரிவர்ஸ்ல தான பா வேல பாக்கு அது போட்டனா நல்லா புசு புசுன்ட்ருக்கு அத நிப்பாட்னா கொட்டிடு அய்யய்யோ நம்ம கொட்டுதே அப்டின் சொல்லி ஷேம்பு நம்ம அப்டியே வாங்கி போட்டுக்கிடே இருப்போ அத அந்த ப்ரோடுக்ட் எவ்வளாருவா
அதயு வந்து கேட்டு சாத்தும் போது வால் போய் மாட்டிக்கிச்சு
அய்யய்யே
அது குட்டிலே இருக்கும் போது வால் மாட்டி வால் வந்து நசுங்கிடுச்சி வாழு இருக்காது சேகர் அதுக்கு வால் சின்னூண்டு நம்ம வெரல் சைஸ் தா இருக்கு ஒரு வெரல் சைஸ்ஸி அவ்ளதா இருக்கு சின்ன இது சின்னதா இருக்கு குட்டியா இருக்கும் போது வால் கேட்ல நசுங்கிடுச்சி
பாவன்டா பாவன்டா நம்பளுக்கல்லா வலிக்குதுன்னா எதாத் போட்டுக்கலா
அதுக்கப்பறந்தா அதுக்கு வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல வெளிய போய் காட்டி அது சரி பண்ணுது ஆயில்மண்ட்டு அப்டி ஜூஸ்ஸு அது இதுன்னு குடுத்தாங்க. அவாய் போட்டே சரியாயிடுச்சு அப்பறோ இப்ப அந்த நாய் பெரிய நாய் ஆயிடுச்சி
ஓ
ஹைட்டுன்னா அந்த அளவுக்கு இல்லண்ணா நம்ம முட்டி முட்டி ஹைட்டோட கொஞ்ச கீழதா இருக்கு பொசு பொசுன்னு முடியாருக்கு ஆ பொசு பொசுன்னு முடியாருக்கு அதே அப்பா வந்து செரி கெட நாயா இருக்கு அப்டின்ட்டு வாங்கிட்டு வந்ட்டாங்க.
ஹாஹா
அதுக்கு வந்து ஆ ஜாக்கி தே அ ஜாக்கிய ஜாக்குன்னு பேரு வச்சோ
ஓ
அதுக்கப்பறந்தா தெரியிது அது வந்து பொட்ட நாயி அப்டின்ட்டு
என்னடா அப்பா இவ்வள வெள்ளந்திய இருகாப்புல அட தே பா தடவி பாத்தாச்சு வாங்கிட்டு வறதில்ல
குட்டியா இருக்குபோது எப்பயு நம்ம கைக்கு அடக்கமா இருக்கு அந்த சைசு குட்டிலயே தூக்கிட்டு வந்தது அது
அ அது அப்ப பாக்க அப்ப தெரியாது.
ஆ அதுக்கப்புறந்தா அதுக்கு பேரு மரும அதே ஜாக்கினு மாத்தியாச்சு.
ஓ ஜாக்லருந்து ஜாக்கி
ஏ
ஓ ஜாக்கினா பொண்ணா நா ஜாக்கியு பைய்யந்தா நெனச்சிட்ருந்தன்டா. ஜாக்கு ஜாக்கி
நம்ப வெக்கிற தா பேரு
அவ்ளோ தா
ம்
ஜீவா அதாண்டா அதாண்டா இப்ப நம்ம வீட்ல நம்ம வீட்லயு ஒரு சின்ன பைய்ய வந்தான்ல்ல எ பாப்பாவோட பைய்யே அவ தா செரி நாய் வேணு பூன வேணுன் கத்தி கெடந்தா அதா எனக்கு கொஞ்சோ இத வாங்கி வச்சுக்ளா
வாங்கலாங்க இங்க ஃப்ரெண்ட்ஸ்லா இருக்காங்க அவங்க விப்பாங்க அது வந்து இப்ப நா ராஜபாளயம்தா கேட்டுருந்தே.
ஆ
அதுவே வந்து ஜோடியா சேரி வாங்கிட்லா அப்டின்னு பிளான் பண்ணிதா கேட்டே. ஜோடியா வா வாங்குறமேரி இருந்தா அம்பதாயிரம் அது பெ
ஆ எப்பா
ஆ சேரி நான்தா சேரி அ அப்படியே வச்சிரு எனக்கு குட்டியாதா வேணுன்ன அதனாலதா இந்த ரேட்டு ஏன்னா குட்டிய இருந்தாதான நம்ப வளக்கபோது சின்ன வயசுலருந்தே நம்ம கூடே இருந்து வளரு.
உண்மதா அப்பதா நம்ம நம்ம பேச்சு கேக்கு வளந்து வளந்தத கூப்பட்டு வந்தா நம்மள கடிக்கு அது
நம்ப நம்பளே சோ நம்பளே கடிச்சுச்சுன்னா என்ன பண்றது வீட்ல சின்ன பசங்கல்லா இருக்காங்க, ம்
சின்னதுலேந்து பழக்குனாதா நம்ம வீடு என்ன நம்ம ஆளு யாரு நம்ம வீட்டு ஆளுங்க யாரா பாத்து குலைக்கணு, யாரா பாத்து வணக்க வைக்கணு, யாரை பாத்து வால ஆட்டனு, அது பாத்து நக்கனு அது எல்லா தெரிஞ்சுக்கு ஓகேவா, நீ அம்மா அத்ததுண்டு தூக்கிட்டு வந்தா தொடக்கரிய தின்னுட்டு ஓடிடு அது, அத அடிக்கவு முடியாது அம்பதாயிரம் போட்
ஆமா, இது எங்க வீட்டு நாயி வே தம்மாதுண்டுதா இருக்கு முழங்கால் சைஸ்க்குலா இருக்காது ஆனா நம்ப இருந்தோனா வெள்ல யாராச்சு ரோட்ல போனா கொலைக்கு கொலைக்கு, கடிக்க ஓடு, கடிக்காது சும்மா கொலச்சிட்டு தொரத்திட்டு ஓடும், இதே நம்ப இல்லன்னு வச் சிகங்களா அப்டியே கேட் உள்ளயே அப்டியே இருக்கு ஒரு இப்டியே தலைய மட்டு தூக்கி பாத்துட்டு மறுபடியு படுத்துக்கு
வீட்ல புலி வெளில எலின்னு வரும்ல அந்த கதையா
நம்ப இப்பயே ஜாக் கி உள்ள வா ஜாக்கி உள்ளவானா அப்போதா கொலச்சிகிட்டு ஓடு,
ஓ அதாவது கயத்த கட் என்ன வுடுங்கனா என்ன வுடுங்கடா அவ அடிச்சு பொளந்துட்ற அடோய் என்ன வுட்றா அப்டின்னு அந்த கேங்குதான ரைட் ரா ரைட் ரா, கடைசில அது வெளியே நிக்கும்போது கேட்ட தொறந்து நீ உள்ள போய்ட எனக் ட்ரை பண்ணுடா இத ட்ரை பண்ணு
மறுபடியு பயந்துட்டு உள்ள வரு நா இ துமேரிதா ஒரு நாள் கொலச்சிட்டு வெள்ல ஒடுனுசின்ட்டு கேட்டு சாத்திட்டே
ம்
கேட்ட சாத்துனதுக்கு அப்பறோ வந்து கேட்ட சொரண்டுது
அவ அவ என்ன கடுப்புல இருந்தானு தெரில பொசுக்குன்னு கேட்ட சாத்திட்டு போயிட்டாண்டா போய்ட்டா என்ன வெளில வுட்டு வெளிய ஒரு நாலு நாய் சுத்து போட்டுருச்சு
ஹ
ஐய்யய்யே பாவம் பாவம் ஏய் அதான்டா ராஜபாளயோ, சிப்பிபாற அதெல்லா வேணா எனக்கு ஆமா எனக்கு என்ன தோணுதுனா நம்ம எங்க வீட்டுக்கு முன்னடியே நறைய நாய் குட்டி போடுதுதா அதுலுந்து ஒண்ண எடுத்து வளக்கலான்ட்ருக்கடா நம்ம வீட்ல வெச்சு ஒண்ணா வந்து வாசல்லியே கடக்கட்டுமே பாவோ அது ஒன்னு நம்ம ஒதுக்கி கிடக்குற நாய்ங்க அது சாப் எப்டி சொல்றதே அதுல ஸ்பெஷலா பாத்துக்கனு அவசியு இல்ல அதுவு அந்த மத் த்த நாய்னா த இப்ப நீ சொல்றத கூட நம்ம கவன்ச்சிக்கிணு குள்ப்பாட்டணு அத நல்லா பாத்துக்குணு இல்லனா ஒடம் சரி இல்லாம போய்டு காயோ ஆய்டும் புழு வச்சிரு அப்டின்னு அது அப்டி இல்ல தெருவுல தானே கடக் இங்க நல்ல அதுகளுக்கு அது நந்தருக்கு டக்குன்னு ஒடம்புனு வீணாவாவாதன்ற அந்த சூழலுக்கு அது ஒரு நல்ல வெயிலா இருந்தாலு மழையா இருந்தாலு தாங்கு
சின்ன பையன்ல ஸ்கூல் முடிச் கிட்டு வருமோது ஒரு நா மூணு குட்டிய தூக்கிட்டு வந்ட்டா எங்க நாய் குட்டி போட்றுச்சாட்டுக்கு
ஆ
அத தூக்கிட்டு வன்ட்டா இ தூக்கிட்டு வந்து இது இங்கதா வளப்பே அப்படின்னு ஒரே அடோ
நல்ல பையனா இருக்கானே அந்த ச்சான்னு செல்லத்த நல்ல குட்டியா இருந்தாலு ந கண்டா நல்ல பயன்டா அவு
அதுக்கப்பறன்தா சரி வீட்லே வச்சிப்போ அப்பின்ட்டு அதுக்கு செயின்லா வாங்கி வச்சிருக்கே ஆனா செய்ன் கட்னதே கெடையாது ஏ வாங்கி மட்டு வச்சிருக்கிறே
ட்ரெய்னுக் போட்றீங்ளா ஏ எதோ பர்ட்டேவானா ஃபங்க்ஷன் வந்துச்சான்ன
செய்ன்னுனா இது அந்த வாக்கிங் போயிட்ருப்போல போட்ற செய்ன்னு
டை நடைப்பயிர்ச்சி நடைப்பயிர்ச்சிக்கா அய்யய்யோ முடி அண்ணணோட நகைச்சுவை அப்படிதா அப்பப்ப ஒரே
இப்பதா ஓடி வந்துட்ருக்கோ சைட்லே
சோல்வே ஏ என்னடா அது அது கொஞ்சோ டேஞ்சரான விஷ்யோ ஏனா சம்டைம் நீ வுட்டுட்டாலோ அது கொஞ்சோ ஸ்கிட் ஆய்ட்டாலோ வண்டி வீடுல ஏதோ ஒண்ணு கொஞ்சோ ப்ரச்சனையாகோ அது போல பண்ண வேணா ஓகேவா சேர் சேரிடா கொஞ்ச வேன்டவ் ஏ நா சுமா
ஆ சேர்ணே
ஆ ஓகேடா சேர்
ஓகேஒய்